ஹலோ
ஹாய் ஹலோ
ஹலோ
ஆ சொல்லுங்க
நீங்க சொல்லுங்க சாப்ட்டீங்களா
ஆமா சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
நா இப்பதா சாப்ட்ட என்ன பண்றீங்க எந்த ஊரு
ஆ நாங்கங்க திருநெல்வேலி
நா சென்னை
ஓ செரி செரி
ஸ்கூல் படிக்கிரீங்ளா காலேஜ் போறீங்ளா
ஆ காலேஜ் படிக்கிற
எத்தனாவது இயரு நா வேலைக் போற
ஓ செரி செரி ஆ நாங்க தேர்ட் இயர் தேர்ட் இயர் ஆமா
என்ன டிபார்ட்மென்டு
காமர்ஸ்
காமர்ஸா சேர் சேரி நல்லா படிங்க
ஆமா நீங்க என்ன வேலைக் போறீங்க
நா கம்பெனிக் போற
ஓ சேரி சேரி
ம் காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்லானு இருக்கீங்க
காலேஜ் முடிச்சுட்டு தெரியல எந்த ஐடியாவு இல்ல
தெர்லியா
ஆமா இப்போதைக்கு தெர்ல அடுத்தது மே மேல படிக்கலான் தா ஐடியா
ம் செகண்ட் டிகிரியா
ஆமா செகண்ட் டிகிரி
சேர் சேர் நல்லா படி மா நாந்தா படிக்கல வேலைக்கு போயின்னுக்குற
ஓ சேரி அதா சை கண்டிக்கு அங்க மழ எதாவது பெயுதா வெயிலா
மழலா எதுவு பெய்ல கிளைமேட் மட்டோ மாரிருக்கு
சேரி சேரி ஆமா அத இன்னிக்கு கொஞ்சோ மழ பெய்துச்சு
அ முந்தா நேத்து பேஞ்சுது மழ செம மழ கரண்டே இல்ல சுத்தமா செரியுமா
ம் ம் என்னது
தெரியுமான்னு கேட்ட
என்னது என்னது
ஒண்ணுல்ல ஒண்ணுல்ல ஒன்னா நேத்து மழ பேஞ்சுதுன்னு சொன்ன கரண்ட்டு கூட இல்ல அதே மார்தா இருந்துச்சு இங்கியு
ஓ இன்னிக்கு கரண்ட் இல்லயா
கரண்ட்லா இருக்குது கிளைமேட் மட்டு மாறிடுச்சு இன்னு கொஞ்ச நேரத்துல ஆப் பண்ருவாங்க
ஓ இப்ப டெய்லியு கரண்ட் போகுதா
ஆ டெய்லி கரண்ட்டு போகு எங்க ஊர்ல ஒரு நாளைக்கு ஒரு நாலு தடவ அஞ்சு தடவ போயிடு
அ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்க அவங்கல்லா கரண்டே போகாது அப்டின்ல சொல்லுவாங்க
கரண்ட்டே போவாதா அது சில ஊர்ல நாங்க கிராமத்துல இருக்கறோல்ல
ஓ செரி சென்னையீல கிராமமா
சென்னைன்னா சென்னை இல்ல திருவள்ளூர் சைடு
ஓ சேரி சேரி
ம் சென்னைல எவ்ளோ ஊரு இருக்கு எவ்ளோ டிஸ்ட்ரிக் இருக்குது
த தறு திருவள்ளூர் சென்னையிலே வராதே
திருவள்ளூர் சென்னை டிஸ்ட்ரிக் வராது திருவள்ளூர் வேற டிஸ்டிக் தா
அ
இப்ப நீ யாராச்சு கேட்டா நீ எந்த ஊருன்னு சொல்லுவ
அ அ திருநெல்வேலி அப்
ம் திருநெல்வேலினா திருநெல்வேலிலேவா இருக்க இல்லல்ல
அ இல்ல இல்ல இல்ல தள்ளிதா
அதே போலதா சென்னைனா சென்னை
ஓ சேரி சேரி
ஆ அப்பறோ உங்க வீட்ல எத்தன பேரு
எங்க வீட்ல அஞ்சு பேரு
அஞ்சு பேரா
ஆமா
யாரு
அம்மா அப்பா அக்கா நானு தம்பி
ஆ அக்கா இருக்காங்களா
ஆமா
சேர் சேர் அக்காக்கு மேரேஜ் ஆய்ச்சு
ம் ஆமா ஆயிச்சு
ம் சேர் சேர் அக்கா பசங்களா இருக்காங்களா
ஆ இல்ல ஒரு சி பொண்ணு இருக்கா சின்ன பொண்ணு
ம் உங்க தம்பி என்ன க்ளாஸ் படிக்கிறா
அ தம்பியு காலேஜ் தா
உங்க தம்பியு காலேஜா
ஆமா ஃபர்ஸ்ட் இயர்
ஃபர்ஸ்ட் இயரா சேர் சேரி ஜாலியா இருப்பீங் நானு எங்க தங்கச்சி தங்கச்சி செகண்ட் இயர்
ஓ சரி சரி என்ன படிக்கிறாங்க
கம்ப்யூட்டர் சைன்ஸ்
ஆ சேரி சேரி
நா கம்யூட்டர் சயின்ஸ் குரூப்தா படிச்ச ப்ளஸ் ஒன்லல
ஆ
அப்ரோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா அதனால படிப்பு டிராப் பண்ட
ஓ அதுக்கப்ரோ பால்டெக்னிக் எதா போனீங்களா இல்ல டேரக்ட்டா வேலைக் போக ஆரம்பிச்ட்டீங்களா
முடிஷ்ட
ஓ சரி சரி
ம் டிப்ளமோ முடிஷ்ட்டு இப்ப வேலைக்கு போயினுக்குற வேலதா கஷ்டமா இக்குது வேற எங்கனா போலாமான் பாக்கற
ஹேய் வேலைக்குதா போறீங்கல்ல அப்டியே கண்டினியூ பண்ணுங்க
எத்தன ரெண்டு வர்சமா ரொம்ப கஷ்டமா இருக்கிது
ஹுஹூ ஹும்
ம் சர்டிஃபிகேட் குத்தா கூட போயிடுவ இவு எங்கயு தரவு தரவுமாற்றானுங்க சர்டிஃபிகேட் கூட வெறுப்பாருக்குது ஆட்டோமொபைல்ஸ்
ஓ சேரி சேரி
ம்
இனி வேற கம்பெனிக்கு எதாவது இன்டர்வியூ எதா அட்டன் பண்றீங்களா
ஆஹா அட்டன்லா பண்ணிருக்க ஆனா எதுவு கெடைக்ல அதா என்னப்னா படிப் படி சாலு பச்ச வேல கெடைக்காது
ஆ சென்னையில நெறைய ஜாப் கெடைக்
நிறைய ஜாப் வாக்கன்சி இருக்குங்க ஆனா பச்சப்படிப்பு எதுவு கிடையாது
ம்
புரியுதா இப்போ நீங்க வேற ஊர்லந் து வந்தீங்கன்னா உங்களுக் எதனா கன்ஃபார்மா கிடைக்கு சென்னைனா சென்னை ஆளுங்கக்கே கிடைக்காது
ஓ அப் அப்படி ஓகே
ஆந்திராவில இருந்துல்லா வருவாங்க நிறைய பேரு அவங்களுக்கெல்லா ஜா ஜாப் வேக்கன்ச்சி இருக்கு ஆனா எங்களுகெல்லா கிடையாது
ஏ அப்படி
அது ஏன்னா அது அப்பத்த இருந்தே பழகி போச்சு அவங்களுக்கு புரிதா அப்பத்துல இருந்தே பழிக்கிட்டாங்க இந்த மாரிதான்ட்டு
வெளியில உள்ளவங்களுக்கு வேல குடுப்பாங்க உள்ளூக்கு கெடையாது
ஆனா வேகன்சில்லா நெறைய இருக்கு நீ தேடி கண்டுபுடிகித்துக்குள்ளயே அதுக்குள்ள ஒரு நாலு வருஷம் ஆயிடு
அவுளுது
அது வரைக்கு நா நாலு வருஷோ சுத்தினே வா இருக்க முடியு ஒரு ரெண்டு நாள் வீ ட்ல இருந்தாலே வேலைக்கு போதன எங்க வீட்ல கத்துவாங்க
ம்
அதுக்கே வெறுப்பா இருக்கு வீட்ல இருந்தாலு வெறுப்பா இருக்கு ஃபர்ஸ்டே நா டிப்ளோமா முடிச்ட்டு ஒரு வருஷோ வீட்ல இருக்கற வீட்ல சாப்டுவ தூங்குவ எழுந்திப்ப சாப்டுவ தூங்குவ எதுக்குமே டைமே போகாது
ம்
சுத்தமா போவாது டைமே சம்ம வெருப்பா இருக்கு நா வேலைக்கு போறதுனால ஒன்னு தெரில
ஆனா
போயிட்டு வந்து சாப்ட்டு தூங்கிட்டு
ஆமா காலையுலுமே காலைல எத்ன மணிக்கு இலேந்து வேல
காலையிலல்லா இல்ல நைட் ஷிப்ட் எனக்கு
ஓ செரி செரி
இன்னிக் வீக் ஆஃப்
அப்ப நீ பகல்ல தூங்கலாமே
கால எல்லா தூங்க நா இப்ப தூங் நா வேலைக்கு போயிட்டு வரது நாலு மணிக்கு வந்துடுவ
ஆ
அப்றோ ஆறு மணி ஆய்டு போன் நோண்டிட்டே இருந்தா
ஆமா
பல்லு வலிகிட் சாப்ட்டு தூங்கிடுவ அது ஒரு நாலு மணி எந்சிப்ப கரெக்டா ஒரு ரெண்டு அவரு ஸ்பெண்ட் பண்ணுவ ஏழு மணிக்கு கெளம்புவ
ஓ செரி செரி இப்ப நீங்க இருக்கற எந்த ஏரியா வேல பாக்குறது தூரமா பக்கமா
இங்லருந்து ஒரு இருபது நிமிஷோ
ஓ செரி செரி சென்னையில டிராஃபிக்லா எப்டி
சென்னைனா சென்னை இல்ல நானு சென்னை டிரபிக்லா நீ தாங்க மாட்ட இன்னு வெயில் டைம்ல வந்தனா செத்துருவ
நா ஒரு தடவ வந்த முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும் போது வந்துருக்க
பஸ்ல வந்திருக்கியா பைக்ல வந்திருக்கியா
நா ட்ரெயின்ல வந்த ரி வைத்து வைத்து
ட்ரெயின்லல்லா ஒண்ணு டிராபிக் தெரியாது ட்ரெயின்ல என்ன டிராபிக் தெரியு
ட்ராபிக் இல்ல வெயிலுக்கு சொல்ற ஒரு மார்ச் மாசம் வந்தாந்த வெயிலே ஆமா நல்ல வெயிலு
நீ இங்க டிராபிக் கூட பெங்களூர்லா போய் பாரு உலக த்துலையே அந்த இடத்துல மட்டு தா பெங்களூர்ல மட்டு தா டிராபிக் அதிகமா இருக்கு வேல்ட்லே நம்பர் ஒன் ட்ராபிக்னா பெங்களூர்ல மட்டுதா ஒரு ஆறு மணிக்கு மேல நீ பாத்தனா ஃபுல்லா வண்டிங்கதா
ஆமா நியூஸ் நாங்கல்லா நியூஸ்ல பாக்குறதுனாலே அவ்ளோதா
நீ நியூஸ்லா பாக்க மாட்டியா
ஆ பாப்ப பாப்ப அதா நியூஸ்ல பாக்குறத வரையு செரி மத்
ஸ்போட்ஸ்ஸூ ஸ்போட்ஸ் சேனலு அதெலா பாக்க மாட்டிய
ஆ கிரிக்கெட் பாப்பே
கிரிக்கெட்ல யார புடிக்கு
சி எஸ் கே
சி எஸ் கே னா அ அப்ப எனக்கு புடிக்காது ஐ டோன்ட் லைக் சி எஸ் கே
சி எஸ் கே புடிக்காதா
ஆஹ
அ எங்க வீட்ல ஏ தம்பிலா ஆர் சி பி அதா ஏ தம்பி ஆர் சி பி
நாங்கலா ரெண்டு வர்ஷோ பிளாஸ்ட்டு எங்க ஊரே
எதுக்கு ஏதோ இந்த வர்ஷோ வர்சோதா தொடந்து ரெண்டு கப் அடுச்சிருக்கீங்க
நீ வீடியோலா பாக்கலல்ல சரி நா உனக்கு பச ப்ரைவேட்டா அனுப்ச்சுட்ற வீடியோ அந்த வீடியோ மட்டு பாரு நா எப்டி இருக்கண்டு ம் நீங்க அங்க உங்க ஊர்லல்லா இந்தமாரில்லா செலப்ரேட்டே பண்ணிருக்க மாட்டீங்க
ஆஹ இங்க யாரு அத பெருசா கண்டுக்றதே இல்ல சும்மா பாப்போ அவ்ளோதா இத நாங்க வீட்ல பாத்துட்டே அவ்ளோதா செலிப்ரேட்னாலே தஞ்சமா பாப்போ அவள
கிரிக்கெட்தா விளையாடுவாங்க தெரியுமா இந்த ஃபுட்பால் அதெல்லா விளையாட மாட்டாங்க அவோளோ
தர்ஃபுக்கு எல்லா போவாங்கல்ல
எங்க
தர்ஃபு அங்கெலா போய் விளையாடுவாங்க
ஆமா
நறைய பேர் ஆமா சொல்லி கேள்வி பட்ருக்க
அதிகமா வெளையாடுவாங்க
இங்க இங்கயு கிரிக்கெட்தா வெளையாடுவாங்க சின்ன பாசங்க வெளையாடுவாங்க அதுக்கப் றோ சும் பெருசா எனக்கு தெர்ல
எங்க ஊர்ல எல்லா எப்டி தெரியுமா வீக்லி சண்டேனாவே கிரிக்கெட்தா மார்னிங்கு திரும்பவு அதுவே மதியானோ ஆயிடுமா சாப்பிட்டு திரும்ப கிரீகெட் விளையாட பொய்டுவாங்க பெரிய பசங்கல்ல இருந்து சின்ன பசங்க வரைக்கு
சேரி சேரி
ஜாலியா இருக்கு
அ
ம் அப்றோ
அப்பறோ என்னா எனக்கு
ஒன்னு தெர்ல நா இன்னைக்குதா பஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் இன்னைக்குதா நா யூஸ் பண்ணிட்ருக்குற அதனால இப்பதா பேச ஆரம்பிச்சிருக்க அதனா எனக்கு தெர்ல
ஆமா ஆமா நீ கூட எதுமே டெக்ஸ்டே பண்ணாத கால் பண்ட்ட
அ டெக்ஸ்ட் பண்ணுமா
அ இப்ப யார்னா சரி நா அத பர்சனல்லா‌ சொல்ற இதுல சொல்லக்கூடாது அதெல்லா ஓகேவா நானா சொல்ல கூடாது எப்டி பேஸ்ணுன் சொல்ற
ஓகே
உம் ஓகே ஓகே ஆல்ரெடி என்ட்ட கால் பேசிருக்கியா
இல்ல இல்ல அதுலா வந்துச்சி அப்போ எனக்கு எ ஃப்ரெண்டு் தா ரெக்கமெண்ட் பண்ணா அவ செரி வந்
யாரு உங்க ஃபிரண்டு உங்க ஃபிரண்டாச்சு நேமு ஓகெ ஓகெ உடு
உம் சரி ஓகே அப்ப நா வக்கிற பாய்